லௌ
ம்
னா பண்றிங்க நா ப்ரோ என்னாக்கா பண்றீங்க
சும்மா உக்காந்துட்ருக்கே நீங்க என்ன பண்றீங்க ஆமா ஒரே ஒரு நிம்ஷம் ப்ரோ ம்
ஆங்க்கா
கால் வருது அது செல்லு வந்து வைப்ரேட் ஆகுது ஃபோனு வந்தா தெரியவே மாட்டாங்க ஏ அப்டி ஆயிர்ச்சின் தெர்ல இப்பதா அடைச்சிட் இருந்தது மோம் ஆ
ஹா
ஏ அப்டியாகுது லாப்ளம்லா இல்ல இப்ப நம்ம கால் பண் ஹா அது வந்து ரிங்கு வருது சாப்ட்டா கேக்கு நம்ம டிஸ்ப்ளேல தெரிய மாட்டங்கு
சென்சார் இதாய்தேவ்வுன்கா சென்சார் போய்ட்டா கூட அந் மாரி அது இக்கு இப்ப வந்து மேல வந்து ஃபோன் பேஸ்போது கை வச்சு ஆஃப் ஆவுதா
ஆஹல
அஆ அப்பனா சென்சார்ன என்னா இதுனா சென்சார்தேதா ப்ராப்ளமா இருக்கு
அதுக் என்ன பண்ணனு
அது கடையில் தாங்க்கா கேக்குறோ சென்ஸ் தர்னா நம்மளால இது பண்ண முடியாது அது ஃபோன் உள்ளே ப்ராப்ளம்மு
உம் உம் அதாது தெர்ல
இட்டாரியா சரியா
சாப்டாச்சா இல்லே இப்ப நீங் கால் பண்றல ப்ரோ கால் பண்ணும் போது இப்ப நா கால் பண்றே வைங்க போது அதுவே கொஞ்ச நேர எடுத்துக்குது இதேய் நா கால் பண்ணனா சே அவங்க கால் பண்ணாங்னா டிஸ்பிளேல வர மாட்டன்து அவ்ங்க ஆஃப் பண்ண டச் பண்ண முல்ல டிஸ்ப்ளேலியே அவங்க ஃபோன் பண்றாங்கு அது வரமாட்டுது உம்
லாக் பண்ண அம்னாதா உள்ள போவாங்க அர்ட்டா
கரக்ட்டு தா
அப்ப சென்சார் தாங்கா
உம் இது மொபைல் கடைல குடுத்தா மா நா நெக்ஸ்ட்டு டைம் பண்றது
மொபைல்கள்ல கொத்து மொபைல்கள்ல போனா வா கா இது பண்லா
சரிங்க இருக்குறோம் கால் பண்றே நா கால் வந்துட்டே இருக்கு நா கால் பண்ற
ஓகேக்கா